வணக்கம்
அ சொல்லுங்க இன்சூரன்ஸ்னால நன்மைகள் தீமைகள் அத பத்தி பேசலாம் சொல்லுங்க
நன்மைகள் தீமைகளா நன்மைகள்லா எப்படி சொல்றது இப்போ நம்ப டேம் ஹெல்த் அ அதுக்கப்பறமா டேம்மு ஹெல்து லைஃப் இன்சூரன்ஸ்
அ ஆமா நீங்க இன்சூரன்ஸ் போட்டுருக்கீங்களா
இல்லல்ல போடல நம்ம இப்பதா படிக்கிறோம்ல்ல நம்ளுக்குன்னு எதாச்சும் ஒரு ஜாப் எதாச்சுருந்தா அத வச்சு போடலா நா இப்ப இன்னக்கு இப்பத்துல இருந்தே போட்டன்னா கொஞ்ச எனக்கு கொஞ்ச நல்ல ரிட்டன்ஸ் வரு ஆமா காலேஜ்வே த்தேட் இயர்
ம் செரி செரி ஓகே
நீங்க
ஆ இல்லங் காலேஜு முடிச்டே
ஓகே ஓகே நீங்க ஏதாச்சு ஒர்க் பண்றீங்களா
ஆ ஆமாங்க ஒர்க் பண்ணிருக்கே
இப்ப பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறே
வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க ஆன்லை தா சும்மா ஃப்ரீலான்ஸர் நெறைய நெறைய கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கே
ஓகே அப்ப நீங்க கன்ஃபார்ம் போடுங்க இன்சூரன்ஸு
ஃப்ரீ இல்ல ஃப்ரீ லான்சரா ஒர் பண்ணிட்டு இருக்கே நெறைய ரெண்டு மூணு நாலஞ்சு கம்பனியில வீட்ல இருந்தே பஸ்ட் ஒர்க் போயிட்டு இருந்தே ஏர்போர்ட்ல ஒருக்கு போயிட்டு இருந்தே இப்ப வீட்லதா இருக்கே
அதுதா இப்ப டெய்லி அதுதா மந்த்லி இன்கம்னு உங்களுக்கு வருதுல்ல வருல்ல எப்பவுமே வருல்ல மன்த் மந்த்லி மந்த்லி
ஆமா
அதுதா
இப்ப வந்து இன்சூரன்ஸ்லயே நெறைய நெறைய ஆ நெறைய வேரிஎஸ் இருக்குது அதுல வந்தீங்களா ஒரு இன்சூரன்ஸ் இருந்து இப்ப வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட பாத்தே லேடி வந்து ஹஸ்பண்ட் வந்து எதுவுமே இது பண்ணாம திடீர்னு எறந்துருவாங்க அப்புற வந்து அ இப்ப வந்து நா பள்ளிக்கொடத்துக்கு ஆ ஆ நா வந்து பள்ளிக்கொடத்துக்கு கூட பீஸ் கட்ட முடியாம இருக்றே நீங்க ஒரு இன்சூரன்ஸ் போட்ருந்தா நல்லா இருக்குமே அப்டி சொல்லுவாங்கல்ல அந்த அது என்ன லைஃப் இன்சூரன்ஸா அது பேரு
ம் ம் லைஃப் இன்சூரன்ஸ் அது எப்டின்னா இப்போ அ உங்களுக்கு வந்து இப்போ உங்களால எவ்ளோ பே பண்ண முடியு மாசமாசம்
ம் இன்சூரன்ஸ் வந்து எனக்கு மேரிட் நான் மேரிடு கணவர் போட்ருக்காங்க ஆ கணவர் வந்து இந்த அந்த ஒரு இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் போட்ருக்காங்க அது எப்டின்னா ஆ வருஷத்துக்கு ஒரு இப்டி வருஷத்துக்கு மாசம் கட்டலா வாரோ லா வருஷத்துக்கு கட்டலா இப்ப வந்து ஆ அ எது இ அ ஆ இயர்லிதா உங்க சே உங்களுக்கு வந்து இயர்லி தான் இயர்லி கட்டிக்கிட்டு இருக்காங்க ஃபிப்டி ஃபைவ் தௌசன் சிக்ஸிடி ஃபைவ் அ அது அந்த மாரி கட்றாங்க ஸ் சிக்ஸிடி ஃபை ஆ அது அவங்க போட்றத் வந்து லைஃப் ல்த் இன்சுரன்சு ஆம் இப்ப வந்து அவுங்ளுக்கு வந்து இடையில ஏதாவது ஆயி இப்ப நா போட்றேன்னு வெச்சுக்கேங்களே அறுபத்தஞ்சாயிரம் மாச கட்டிட்டு வரேனுவச்சிக்கம எனக்கு வந்து இப்ப ஒரு அறுவத்தஞ்சு வயசுகுள்ள வந்து எதுவுமே ஆகல அப்படின்னா நாம இத கட்ன அமௌண்ட் வந்து அப்டியே கொடுத் ட்ருவாங்க நம்ம ஆ குடுத் துருவாங்க நம்ம அப்படியே ஆயிடுச்சுன்னா எனக்கு ஏதோ ம் ஆக்ஸிடன்ட் ஏதோ ஆயிட் சுன்னா வச்சுங்கன்னா அது வந்து அ அந்த அமௌண்ட் இருக்குல்ல எண்பது லட்சம் ஒரு கோடி அந்த மேரி பசங்களுக்கு நாமினி நாமினி யாரு போட்டிருக்காங்ளோ அவங்களுக்கு கிடைக்கும்
அதுதா இப்போ இப்போ வந்து இப்ப ஒரு கோடின்றது பெருசு இப்ப அதே உண்ணும் ஒரு பத்து வருஷ கழிச்சு பண்ணா பத்து கோடிதா பெருசாகும் ஒரு கோடி ஒரு காசு ஒரு லட்ச ரூபா மாரி இருக்கே
ஆமா ஆமா அப்படிதா கரெக்ட் தா
இப்ப நம்ப இப்ப நம்ம வந்து அந்த இ ஆ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டா இப்போ நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வரப்போ அதிகமா வரோ
அம் ஆமா
இப்ப நீ நீங்களூ போடுங்க உங்க ஹஸ்பண்ட் தா போறார்ல்ல அப்டியே நீங்களூ போடுங்க
ஆமா போடணு போட்லான்ட் இருக்கறே அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ர்ஸ்ட் வந்து நம்ம போய் நெறய மெடிக்கல் செக்கப்லா அவங்க எப்டி பண்ணாங்கன்னா ஆ சுகரு பிரஷர் இருக்கான்னு பாபாங்க ஃபஸ்ட்டு அப்றோ வந்து ம் த்ரெட்மில்ல ஓட சொல்லுவாங்க அ ஹார்ட் பீட் எப்டி இருக்கன் பாப்பாங்க அதுக்கெல்லா தகுந்தாப்படி அ நம்மளுக்கு வந்து இப்ப ஏதாது ஒடம்பு ரொம்ப ஓவர் வெயிட்டாவு இருக்கூடாது அதுக் தகுந்தாப்படி இப்ப ஒரு கோடிக்கு போற போறனா ஒரு கோடிக்கு இல்லைனு சொல்ட்டு அதுக்காண்டி இது வந்து கம்மி பண்ணுவாங்க ஆ இப்ப எக்ஜாம்பிலுக்கு ஒரு சுகரு பிரஷரு இருந்தா ஆ பாலி சி வந்து கொஞ்சோ அதிக இது பண்ற மேரில்லா சொல்லுவாங்க அந்த மாரி இருக்குது நார்மல்லா இருக்கறவங்களுக் வந்து ஆ இது அந்த மாரிலா இருக்குது நெறய ஆப்ஷன் இருக்குது அதுலயே
ஆமா நம்ப நம்ப எப் எப்பமே அதிகமா போட்டா அதிகமா ரிட்டன்ஸ் வரு நம்ம கம்மியா போட்டா கம்மியா ரிட்டன்ஸ் வரோ
ம் ஆமா கரெக்ட் தா சொல்றோ
அதுதா நீங்களூ அந்த மாரி போடுங்க ஏன்னா அதல லைஃப் யூஸ் ஃபுல்லா இருக்கோ இப்ப உங்களுக்கு யூஸ் ஃபுல்லா இல்லன்னாக் கூட நீங்க கஷ்டப்பட்டு எப்டியாச்சு போட்டீங்கன்னா கூட இப்ப உங்ளோட பசங்களுக்கு அந்த மாரி யூஸ் ஃபுல்லா இருக்கோ
ம் ஆமா போட்லான் இருக்கறோ ஆ இந்த இதுல இந்த இன்சூரன்ஸ் வேனா போட்டுக்கறோ ம் அது என்னன்னா அந்த கவர்மெண்ட்ல ஒரு இன்சூரன்ஸ் குடுத்தாங்க சென்ட்ரல் கவர்மென்ட் அந்த மோடியோட இதுல ஸ்கீம்ல ஒரு இன்சூரன்ஸ் ஒன் லேக்குன்னு சொல்லிட்டு
இப்போ எல்ஐசி அதெல்லா போடக் கூடாது எல்ஐசிலா அ மோஸ்ட்டா வந்து எப்டி சொல்றது அவனுங்க செம்மயா பேசுவானுங்க இந்த மாரி போடுங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்க இப்ப குரோ ஒரு ஆப்
எ இவங்க போட்டது வந்து எஸ் பி ஐ ல லைஃப் இன்சூரன்ஸ்
அது ஆ ஆ அதுதா எஸ் கே என் எஸ் பி ஐ ஆமா
ம் அந்த இன்சூரன்ஸ்தா போட்ருக்காங்க
எஸ் பி ஐ அ அதுகப் இந்த குரோ அண்ட்ர ஆப் கூட இருக்கு அதுல வந்து கொஞ்சோ பர்சன்டேஜ் இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல அது ஒன் ஆர் ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா வரும் ரிட்டர்ன்ஸா இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு ட்வல் ட்வல் பர்சன்டேஜ்ன்னு நெனைக்கிற இந்த இதுல்லா மெசே பி ஐ ல ஸ்டேட் பேங்க் ஆப் இத்தா அது ட்வல் பர்சன்டேஜ்னா இப்ப இதுல வந்து ஒரு ஃபோர்ட்ன் பர்சன்டேஜ் ஆர் ஃபிப்டீன் பர்சன்டேஜ் வரு
ம் சரி
அ அது வந்து கொஞ்சோ இதுல்ல
ஆ நா வந் நா வந்து இந்த ஒரு கோடினு சொல்றாங்கில்ல அதுல அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட அந்த இதுல சேரலானுட்டு இருக்கே
ஒரு கோடில்லா இப்பதைக்கு அ வேஸ்ட் தா நீங்க வந்து
இல்லல்ல அதா அதிகமா மாச கட்னாதா நம்மளுக்கு வந்து நம்ம எறந்துட்டா இதா யூஸ் நம்மளோட கொழந்தைங்களுக்கு கெடைக்கு அந்த இன்சூரன்ஸ்ல சேரலான்ட்டு இருக்கே ஏன்னா பியூச்சர்ல வந்து அவங்க வளரும் போது ஒரு கோடில்லா ஒண்ணுமே இல்லாம போயிரு சேரி ஒரளவுக்காது ஒரு இப்ப இருக்கற ஒரு இப்ப இப்ப இதுக்கு வந்து அம்பது லட்ச ரூபா மேல அப்ப அவங்க வளந் து வரும்போது ஒரு கோடி
இப்ப நீங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அ இது போட்டுறீங்க வச்சுங்க இன்சூரன்ஸ்சு
உம்
இப்ப அவுங்களுக்கு வந்து நம்மகிட்ட காசு இருக்குதுன்ட்டு நம்ப இஷ்டத்துக்கு செலவு பண்ணக் கூடாது நீங்க காசோட அருமைய அங்களுக்கு கொஞ்சோ எக்ஸ்பிளென் பண்ணும் சொல்லணு இந்த மெறி இந்த இது செலவுல்லா இது ப இப்ப சாப்றதுக்குன்னா சாப்பற்து நீ நல்லா சாப்புற்றா அந்த மாறி நல்லா பண்லா
ஆ அது வந்து என்னன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒருத்தர் ஒண்ணு செல்லம் குடுத் ஒருத்தர் ஒருத்தர வந்து ஷெட்டா இருந்தா பிள்ளைய வந்து கேக்க மாட்டாங்க ரெண்டு பேருமே அதுல வந்து அ கண்டிஷனா இருந்தாதா கொழந்தைல வந்து நல்லா கண்டிஷனா வளக்க முடியு எல்லா விஷயத்தலையு இப்ப வந்து ஒரு வீட்ல எல்லா பாத்தீங்கன்னா அம்மா வந்து கண்டிஷனா இருப்பாங்க அப்பா வந்து இதா இருப் பாங்க அப்டி இருக்க கூடாது ஆ ரெண்டு பேருமே இருக்கணு
ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா வச்சிருக்கூடாது நம்ம ஜாலியா இருக்கணு இப்ப நம்ம எப்டி ஜாலியா இருக்கணுமோ அந்த மாறி அவங்களும் நல்லா ஜாலியா நறிய நல்லா லேர்ன் பண்ணி நறிய நாலேஜ் கத்துக்கிட்டு அது இப்போ நீங்க பண்றது வச்சு அவங்க கொஞ்சோ ஏதாச்சு ஒரு டிப்ஸ் ட்ரிப்பிஸ் கூட சொல்லுவாங்க அவங்க இதுல அவங்க ஜென்ரேஷன்ல அது வந்து நீங்களு கொஞ்சோ யோசிச்சு பாத்தா சேரி ஓகே சரியா இருந்தா பண்ணலா அந்த மெறி ஒரு ஐடியா வரும் அந்த மாறி வளக்கணு எப்பவுமே இப்பயே இந்த கிளாஸ்ல இந்த டாப்பர்ஸ்லா இருப்பாங்கில்ல
ஆமா ஆமா
ஆ அவுங்கல்லா இப்ப எப்டி எப்டி பேசுவாங்க இப்ப எதாச்சு ஒரு இப்ப எதாச்சு ஒரு இது பாத்தீன்னா ஒடனே அத நெருப்பு மாரி புச்சுப்பாங்க
ம் ம் ஆமா
அ அந்த மேரி அந்த மேரி இது பண்ணா கொஞ்சோ நல்லது ஏன்னா அவுங்க லைஃபுக்கு படிப்பூ படிப்பாங்க இந்த அமௌண்ட் வச்சி அவங்க எதாச்சி பிஸ்னஸும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க அவங்க அத வச்சு நெறைய கத்துப்பாங்க
இப்ப படிச்சுட்டு வேலைக்கு போறது நல்லதா பிஸ்னஸ் பண்றது நல்லதா நெறைய பேரு யோசிக்கிறாங்கல்ல நீங்க என்னா நெனக்கிறீங்க படிச்சுட்டு வேலைக்கு போறது நல்லதா பிஸ்னஸ் பண்றது நல்லதா
இப்போ அதுக்கோ இதுக்கு இன்னா டிஃப்ரெண்ட்னா இப்போ வேலைக்கு போனா நீ பத்து வருஷத்துல சம்பாதிக்கிறது
அ
இவென் பிசினஸ் பண்ணா ஒரு த்ரீ ஆர் ஃபோர் இயர்ஸ்ல சம்பாச்சிருவா அதுதா பிஸ்னஸுக்கூ ஆ ஜாப் போறதுக்கூ டிஃப்ரென்ஸு
ஆ சரி சரி இப்ப வந்து நல்ல சால்ரி கெடச்சி போறாங்களே டூ லாக்ஸ் இந்த மாரிலா கெடைச்சி போறாங்கள
இப்ப உங்களுக்கு பிசினஸ் எதாச்சு நீங்க ரன் பண்றீங்கன்னு வச்சுங்க இப்போ ஒரு டென் லாக் இன்வெஸ்ட் பண்றீங்க உங்களுக்கு ஒரு ஒன் ஆர் த்ரீ மந்த்ஸ்லியே வந்து ஆ பய ஒரு பத்து லட்சோ இன்வெஸ்ட் பண்றீங்க ஒரு ஒரு எப்டி சொல்றது ஒரு மூன் நால் மாஸ்த்துல உங்களுக்கு வந்து அமோண்ட் இப்ப வந்து ஒரு இருவது லட்சோ இருவத்தஞ்சு லட்சோ வந்ததுன்னா அது எப்டி இருக்கு
ஆமா ஆமா
அந்த மேரி அந்த மேரி பண்ணணு எப்பமே பண்ணா ஹைரி ஐரிஸ்க் ஹைரிவார்டு அதா நம்போ வந்து ரிஸ்க் எடுக்கணு அப்பதா நம்ப வந்து அப்பதா நெறய நம்ப இது கத்துக்க முடியு ஓ இதெல்லா இருக்கு நம்ப இந்த தவறெல்லா பண்ணா இந் தவறுல்லா பண்ணலனா இன்னு நல்லா சம்பாறிக்கலா அதுதா எதாச்சு ஒண்ணு பண்ணி பாக்கணு அப்பதா நம்புளுக்கு தெரியு இது பண்ணா இப்டி சரியா இருக்கு எப்பமே ஸ்டாடிங்ல பிஸ்னஸ் பண்ணா லாஸ் ஆகு
அதுதா நம்ம எப்டி எந்த லாஸ் ஆகுதுன்னா ரொம்ப லாஸ் அப்டே ரொம்ப கீழே போய்டகூடாது ப்ளா இருக்கனு ஓகே ப்ராபிட்டு வரணு அந்த டைமு அந்த டைம் லாஸு ஆகு லாஸ் ஆனா இதெல்லா இந்த தப்புலா பண்லனா நம்மளுக்கு ப்ராஃபிட் பாக்கலா அப்டின்னு ஒரு மைண்ட் செட் வரு அது அதுலே தெரி்ஞ்சிரு
ம் நீங்க என்ன டி கிரி முடிச்சு பண்ணிட்டு இருக்கீங்க இஞ்சினேரிங்கா இல்ல ஆட்ஸா பி காமா ஏ இன்ஜினியரிங் எடுத்துருக்கலாம்ல
இன்ஜினேரிங்லா எப்டி சொல்றது இன்ஜினேரிங் வந்து நா இதுல கோர்ஸ் வந்து அ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூல காமஸ் க்ரூப் எட்த்துட்டே அதனால் பண்ண முடியாது
ஆ சேரிங் இல்ல அது என்னன்னா பி காம் னா நாங்கல்லா பி காம் தா எங்க இதுல எல்லாருமே ஆ அ கேல்ஸ்ல ஆனா கல்யாண பொண்ணு வீட்ல வந்து எல்லார்மே இன்ஜினியரிங் இப்ப என்னனா அவுங்க என்ன சொல்றாங்கனா நீ பி காம் எடுத்திர்ந்தா பி காம் மட்டு அந்த அந்த வேலைக் மட்டுந்தா போ முடியு இன்ஜினியரிங் எடுத்துடா எந்த வேலைக்கு வேணா போலா இன்ஜினியராவு போலா, ஆட்ஸு போலா எல்லாத்துமே போலா
இப்ப அவுங்க வந்து இன்ஜினியரிங் படிச்சா அதுதா ஸ்கில்லு தா முக்கியோ இப்ப நீங்ளே கூட இப்ப பி காம் பச்சிரீங்களா இப்ப எதாச்சு நீங் கூட புரோக்ராமி்ங் லாங்வேஜ் எதாச்சு கத்துனா நீங்க கூட போலா இப்ப அவ கம்பெனில வந்து நீங்க இந்த க்ரூப் தா எத்துகிறீங்க உங்ளுக் இங்கெல்லா வேல கெடையாது அப்டில்லா சொல்ல மாட்டா உனக்கு ஸ்கில் இருக்குதா நீ உள்ள வா அவ்ள் தா
டேட்டா டேட்டா அனலிஸ் படிக்கிறாங்கல்ல அது நல்லதா
அதுதா நல்லதுதா இப்போ இப்போ ஃப்யூச்சர்ல பாத்தா அது கொஞ்ச இதுதா ரிஸ்க்கி தா ஆ மோஸ்ட்டா இப்ப வந்து ஏ ஐ வர்துல்ல
கு ஓகே இப்போதிக்கு ஓகே டேட்டா அன்லைசஸு ஓகே ஃப்யூச்சர்ஸ்ல வந்து ஃப்யூச்சர்ல வந்து எல்லாமே ஏ ஐ யே தா பண்ண போது இப்பயே ஏ ஐ யே பண் ணீட்டுக்குது டேட்டா அன்லைசஸ்ஸு டேட்டா அனலைசஸ்னா ம் அதுக்கு போய் நெறைய பேருக் பணங்குடுத் துட்டு ஆன்லைன்லே படிக்கிறாங்க வேஸ்ட்டு ஆனா அதென்னன் அத பத்தி என்னன் தெரியாம் படிக்கிறாங்க ஃப்யூச்சர் அது வேல்யூ இருக்
தி ஃபிசிகல் ஒர்க் இருக்குல்ல ஃபிசிகல் ஒர்க்கு
ம்
ஏ ஐ ஏ ஐ ஆல ஒன்னுமே பண்ண முடியாது ஃபிசிகல் ஒர்க்கு
ம் ஆமாமா
ஒன்னிமே பண்ண முடியாது ஏ ஐ நீ வந்து இந்த மாரி
கோடிங்லா என்ன பண்ண போது இப்ப வந்து ம் சாஃப்ட்வேர் இன்ஜினிக்லா என்ன அ கோடிங் லா ஏ ஐ பண்ண போது
அது அதுவே ஏ ஐ பண்ணும் ஆனா அந்த ஏ ஐ பண்றத்துக்கு ஒர்த்த தேவல்ல
ஆமா ஆமா அதுக்குதா ஏ ஐ படிக்கனு சொல்றாங்க
அது தா ஆம் இப்ப ஏ ஐ பண்றத்துக்கே ஒருத்த தேவ அவ இருந்தா இப்போ அப்டே ஒரு சேலரியே அப்டே நல்ல எக்ஸ்படேஸ்
ஆஆ ஒரு பைய வந்து கேட்டா அக்கா நா என்ன கோர்ஸ் எடுக்கறத் நா சொன்ன ஏ ஐ மே மிஸ் லேர்னிங் படிடா அப்டின்னே ஏ ஐ மிஸ் லேர்னிங் தா நல்லா ஃப்யூச்சர் அது படி அப்டின்னே இப்ப வந்து டென்த்து முடிஸ் ட்டு நம்ம பி ஜி ல அந்த மாரி காலேஜ்லல்லா பாத்தீங்கனா அங்கயே அம் அ